ஹலோ
வணக்கம் எப்
வணக்கம் ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க
சும்மா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானுமே இங்க இப்பதா சாப்ட்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஹ் தக்காளி சாதோ வச்சு தாங்க கூட வந்து தயிர் பச்சடி வச்சிருந்தாங்க சூடா இருக்கும் போதே சாப்ட்ரணு அப்டின்னு சொல்லிட்டு போய்ட்டு சாப்ட்டு வன்ட்டேங்க
ஓ சரி ஆஹ் நானு சாப்ட்டே உம் இன்னைக்கு வந்து இது என்ன மீனுன்னு சொல்லுவாங்க கார மீன் தெரியுமா
இல்லங்க தெரியாதுங்க நீங்க
அப்டியா ஆஹ் இன்னைக்கு மீன் குழம்பு அதுவு சோறு சாப்ட்டே உம் வேவேகமா சாப்ட்டே
ஹ சரி சரி உங்களுக்கு அம்மா சமையல்ன்னா ரொம்ப பிடிக்குமா
அப்டி கெடையாது எனக்கு இந்த மீன்ல்லா அவ்ளோ கஷ்டோ பிடிக்காது இந்த நான்வெஜ் ஜு கொஞ்சோ எனக்கு பிடிக்காது வெஜ்ஜு சைடு தா ஃபுல்லானா
சேரி சேரி பட் வந்து ஆனா உடம்புக்கு நல்லது இப்போதைக்கு நீங்க வந்து கொஞ்சோ எல்லாமே எடுத்துக்கணும்ல அதனால நீங்க சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆமா எப்டின்னா குழந்தை நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நமக்கே அவ்வளவா வந்து சத் போகாதுன்னு சொல்லுவாங்க நீங்க இப்ப சாப்பிடுறது குழந்தைக் சேர்த்து போகணு அப்டின்னா நீங்க கண்டிப்பா வந்து பிடிக்கலனாலுமே சாப்ட்டுதா ஆகணு சப்போஸ் ரொம்ப வாமிட்டா ஒரு மாரி ரொம்ப பிடிக்கல அப்படின்னாாதா விட்ருணு மத்த நேரத்துல நீங்க சாப்ட முயற்சி பண்ணுங்க குழந்தைக்காக
உம் ஆமா அதுக்காக தா சாப்ட்டுட்டு இருக்கே கஷ்டப்பட்டு பிடிக்கலனாலு என்ன பண்றது தி சாப்ட்டு தானே ஆகணு
ஆமா அப்பதா குழந்தைங்க வந்து கொஞ்சோ சத்தா வளருவாங்கல்ல அதுக்காக தா நம்பளு இவ்ளோ கஷ் கஷ்டப்படுறோ
இப்போ உள்ள குழந்தைங்ககிட்ட சுத்தமா சத்தே இல்ல
ஆமா அது என்ன கரெக்ட் தா பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு தாங்க ரொம்ப அடம் புடிக்கிறாங்க ரொம்ப சேட்ட பண்றாங்க
புல்லுமே சாப்பாடே சாப்ட மாட்டேங்கிறாங்க
ஆமாங்க நீங்கல்லா வளர்ந்துட்டு குழந்தைய பெத்துட்டீங்க அப்டின்னா அப்ப ஃபீல் பண்ணுவீங்க எப்டியு அவங்கள சாப்ட வைக்கிறதுக்கே வந்து ஒரு வேல சாப்பிட வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகுற மாரி இருக்கு மூணு வேலை சா சாப்ட வைக்கிறதுக்குள்ள எங்க எங்க கசின் கூடங்க குழந்தைக்கு என்ன இப்போ ரெண்டரை வயசு மூணு வயசு இருக்கு ஆ மூணு வயசு இருக்கு நடந்துட்டு இருக்கு போயிட்டுருக்கா சாப்ட வைக்கிறதுக்கு அவ படுற கஷ்டோ பாருங்க ஒரு வேளைக்கு அவன சாப்பிட வைக்கிறதுக்கே ரெண்டு மண் நேரோ உக்காந்துட்டு இருப்பாங்க அவ பின்னாடியே ஓடுவா அவ எங்கெங்க போறானோ இவங்களு அவ பின்னாடியே போணு
ஆ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லா இருக்கு ஏ சிஸ்டரோட பொண்ணு இப்பதா ஒன்ற வயசு அகுது ஆ அவ பின்னாடி நா போயிருக்கே சாப் புடு சாப்டு சொல்லிட்டு பின்னாடியே போணு
அவங்ளுக்கு பிடிச்சதா செஞ்சு தர்ணு நான்வெஜ் தா இப்ப இருக்க பிள்ளைங்களா நான்வெஜ் மட்டு தாங்க கேக்குறாங்க வெஜிடேரியன் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு வேண்டா எனக் கு முட்ட வேணு எனக்கு கறி வேணு கறி கறி கறி தாங்க
கேரட் பீட்ரூட்லா நம்ம அது ஹெல்த்துக் கு நல்லது அப்டின் சொல்லிட்டு குடுப்போ அதெல்லா வேண்டா எனக்கு நீ வந்து அ சிக் சிக்கன் வாங்கி குடு மீன் வாங்கி குடு
துக்கு வந்தாலே என்ன தெரியுமாங்க கேக்குறாங்க அ சிக்கன் பக்கோடா வா சிக்கன் வந்து அதுக்கப்றோ இன்னொன்னு ஒன்னு சொல்வாங்களேங்க பக்கோடா மாரியே இன்னொன்னு ஒன்னு ரவுண்டா இருக்குமே கோ சோலா உருண்ட சொல்வாங்களே கோலா உருண்ட அந்த மாரி பிள்ளைங்க எல்லா கேக் கேக்குறாங்கங்க இப்பல்லா பக்கோடா இருக்கா சீச்சி இருக்கா அம்மா பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா அப்டின்தாங்க பிள்ளைங்க எல்லா கேக்குதுங்க
அதெல்லா ஹெல்த்துக்கு நல்லா நல்லது கெடயாது இருந்தாலு பிள்ளையள் அததா விரும்பி சாப்பிடுதுங்க
எப்டின்னா கொழந்தைங்களுக்கு வந்து தாய் தகப்பன்தா வந்து வாங்கி குடுத்துர்றாங்க ஒரு நாள் வாங்கி குடுத்து டாங்கனா அந்த டேஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு புடிக்க ஆரம்பிச்சிருது ப தப்பு பண்றதே பாத் தோனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பேரன்ஸ் சாதாங்க இருப்பாங்க மின்ன பிள்ளைங் களுக்கு தா வந்து என்ன சாப்பிட்ணு எதுன் அவங்ளுக்கு தெரியாது நம்மதா சொல்லிக் குடுத்து வளக்கணு நீங்களே கடையில கூட்டு போய் உக்கார வச்சு நீ இத சாப்புறா அத சாப்புறான் குடுத்துட்டா அது வந்து எவ்ளோ யம்மியா டேஸ்ட்டியா இருக்குன்னு நமக்கே தெரியு அது கொழந்தைங்களுக்கு இன்னு புடிச்சிருதுதான
ஆமா அதுவு இல்லாம இப்ப உள்ள கொழந்தைங்க எல்லாருமே உடனே டக்குனு அதா வேணு அப்டின் சொல்லிட்டு அடம் பண்றாங்க
கண்டிப்பா இங்கே பக்கத்துல ஒரு பாப்பா இருக்கா மூணு வயசுதா இருப்பாங்க ஆனா அவனுக்கே இப்ப தொப்ப இருக்குங்க மூணு வயசு கொழந்தைக்கே தொப் ப இருக்குங்க இப்பல்லா அப்டிதாங்க இருக்காங்க பிள்ளைங்கல்லா அப்டி கொழுக்கு மொழுக்கா அப்டியே புசு புசுன்னு இருப்பாங்கங்க அந்த கதிங்களே வாங்ட்டு வந்து குடுத்துச்சு சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் டெய்லி கவ்வாப்பு அது அவங்ளுக்கு புரிய மாட்டே கொழந்தைங்களுக்கு புரியாதுங்க நம்ம பேரன்ஸ்தா சொல்லி குட்த்து புரிய வைக்கணு அவங்ளே அப்டி சாப்டும் போது என்ன பண்ண முடியு நம்ப்ளால
து அத சாப் பிடுறாங்களா சாப்டும் போது கொழந்த கேக்குறான் சொல்ட்டு குடுக்குறாங்க குடுக்குறது தப்பு அவாய்ட் பண்ணணு இல்ல குடுக்க கூடாது அப்டின் சொல்லிட்டு அவங்கதா இது பண்ணணு
இல்லன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டுமே தனியா போய் சாப்ட்டுட்டு வீட்ல இருக்க யார் கிட்ட யாது வந்து கொழந்தைங்களாயாச்சி குடுத்துட்டு போலா ஆனா அந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து என்ன ஆயில் யூஸ் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது என்ன மசாலா யூஸ் பண்றாங்கன்னே எனக்கு தெரியல உண்மையாலே ஆனா டேஸ்ட்டா இருக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல செஞ்சோனா அந்த டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்ப அவங்க மட்டு செய்றாங்கன்னா அப்ப கண்டிப் பனா வந்து ருசி எதுனா ருசிக்கு வந்து எதுனா ஆட் பண்ணுவாங்கதா அதலா சாப்டும்போது ஒடம்புக்கு கெடுதல்ன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குங்க ஆனா சூப்புல்லா வாங்கி குடுக்கலா அதெல்லாம் பரவால அதெல்லா நல்லதுதா சூப்பு ஆமா ஆமா அதெல்லா வந்து ஆமா
ஆனா அதெல்லா யாரு வாங்கி் குடுப்பா அதெல்லா வாங்கி குடுக்க மாட்டாங்க இந்த தினதி இப்ப என்னதோ போயிட்டு இருக்கே கே எஃப் சியா புரோஸ்டடு அந்த மாரிதா ஐட்டம்ஸ்ல்லா வாங்கி குடுக்குறாங்க
கரெட்டு நானெல்லா சாப்ட கூடாது அதுதா கிரன்ச்சியா இதுவா பண்ணி குடுக்குறாங்க டேஸ்ட் டுக்காக ஆனா பிள்ளைங்க அததா எதிர்பாத்து சாப்படுறாங்க அதே மாரி சிக்கன்ல்லா வந்து சூடு பண்ணி அ லாலிபப் அதெல்லா கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சோ சாப்பட்டலாங்க ஆனா இந்த சிக்கன் பக்கோடாலாதா சாப் கூடாதீங்க எண்ண நறைய வந்து ரீ யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அச்சோ இப்பவே இந்த குழந்தைங்கல்லா பாக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரிலங்க மூணு வயசுக்கே தொப்ப வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்குங்க கொழந்தைங்க காமடியா இருக்கு ஒரு சிலர்ல்லா பாக்கும்போது
இப்போல்லா இந்த ஃபுட்டு வந்து கரெக்ட்டா இல்லாதனால தா சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே இந்த பேனிக் கட்டாக்கு என்னலாமோ நோய் வருது
கண்டிப்பாங்க ஃபுட்டு வந்து நம்ம எந்த அளவு ஆனா நம்மமு வந்து சோம்பேறி படுறோங்க ரொம்ப சமைக்கிறவுங்களு வந்து சோம்பேறி படுறாங்க நம்ப வந்து எது க்காக வாழறோ சாப்டுறதுக்கு நம்ம காசு சேத்து வைக்கிறதுக்குதா வாழணுன் நெனைக்கு ஆனா எங்க வீட்ல பாத்தீங்கன்னு வச்சு க்கோங்ளா மோஸ்ட்டா காசு தாங்க சேத்து வைப்பாங்க ஆனா சாப்படுறதுக்குன்ட்டு வந்து எங்க வீட்ல வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க இப்ப நாங்களல்லா வந்து இந்த வெஜிடேரியன் மட்டு தா சாப்புடுவோ அதுலே ஒரு சில காயிங்க மட்டுத்தா சாப்டுவோமே நான்வெஜ்ஜுல மீனெல்லா எங்க்கு சாப்டவே தெரியாதுங்க இப்பதாங்க ரீசண்ய்டா நா சாப்டவே கத்துக்கிட்டே அது மீன்ல்லா எனக்கு தெரிஞ்சு கொழம்பு வச்சா தா ஹெல்த்தி அதைமே ஃப்ரை பண்ணி சாப்ட்டோ அப்டின்னா நல்லாருக்கு சாப்பிடறதுக்கு ஆனா அது வந்து என் தெஞ்சி ஹன் ஹெல்த்திதா ஏனா ஒவ்வொரு தடையு நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப் ட்றோ அப்டின்னா அல்ல என்னங்க நம்மளுக்கு சத்து இருக்க போது
எதுவுமே கெடைக்காது நமக்கு அதுல
கண்டிப்பா அந்த புளி வச்சு ஊற வச்சு இது பண்ணி கொஞ்சோ சாப்டாவாச்சு பரவால்ல அந்த மாரி செஞ்சாங்க அப்டின்னா கண்டிப்பா சாப்டுவ ஒரு சில
ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இப்ப யாருமே எடுத்துக்க மாட்டேங்கறாங்க
எல்லாரு இப்ப என்ன ஆச்சா அப்டின்னா கொஞ்சோ பாதாம் பிஸ்தா அந்த மாரி சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இப்ப அப்பல்லா வந்து பாதாம் பிஸ் த்தாலா அந்த அளவுக்கு யாரு எடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்டின்னா டெய்லியுமே காலையில வந்து பிரேக்பாஸ்ட் சாப்படுறாங்களோ இல்லையோ எல்லாருமே வந்து பாதாம் ஆ மில்க்ஷேக் ஒண்ணு எடுத்துக்கிறாங்காங்க எப்டின்னா அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு அது எல்லாத்தையு வறுத்துட்டோ இல்ல ஊற வச்சுட்டோ வாழப்பழத்தோட வந்து ஆ மிக்ஸ் பண்ணி எல்லாருமே குடிச்சுறாங்கங்க ஆனா அது நல்லது தாங்க நா இல்லன்னு சொல்ல மாட்ட ஆனா அத விடவே நம்ப வந்து காய்கறிகள் சாப்பிறோமே அதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒடம்புக்கு வந்து ஹெல்த் திதாங்க
ஆமா நா வந்து இப்ப வந்து ஆனா வந்து நெறைய பேர் இந்த ஆஃபீஸ் போற அந்த பீப்புள் மட்டுதா இந்த மாதிரி மிஸ்சேக் இதுக்கு இந்த ரொம்ப ஹெல்தியான மில்க் ஷேக்லா எடுத்துப்பாங்க மத்தபடி நார்மல் பீப்புள்ல்லா அதுவே சாப்ட மாட்டாங்க வெஜிடபிள்ம் சாப்ட மாட்டாங்க புல்லா இந்த நான்வெஜ் சைடுலேயே போயிருவாங்க
ஆமா ஆமாங்க கரெக்ட் தா நீங்க சொல்றது எல்லாருமே வந்து கிராமத்து எல்லா பாத்த இல்ல அப்படின்னா காய்கறிகள் சாப்றாங்களோ இப்டியோ அவங்க வந்து எப்டின்னா ஆனா அவங்க சாப்டுற கரி எல்லா ஒடம்புக்கு நல்லதுதாங்க ஏன்னா அவங்க எல்லா வந்து ஆடு மாடுங்கள்லா மேய்பாங்க அந்த மேச்சு வரறதுவதா வந்து கிராமத்தல எல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி அப்பவே கொடுப்பாங்கங்க ஆனா நம்ம டவுன்னிலியா இருக்கட்டு சிட்டியா இருக்கட்டு வந்து அது வந்து ரெண்டு நாள் நாளும் வச்சிருந்து குடுப்பாங்க அது எல்லா வந்து எளம் எள ஆட்டுக்கறில்லா நல்லா சாப் சொல்லுவாங்க முத்தி போனதுதா ரொம்ப சாப்ட கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம இடத்துல அந்த சிட்டி டவுன்ல எல்லா அந்த அளவுக்கு கெடைக்காது கிராமத்தலல்லா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி கொடுப்பாங்கங்க நல்லா இருக்கும் சாப்டலா அந்தமாதிரி சாப்ட்டா ரத்தம் கண்டிப்பா ஏறும்
எனக்கு அதது எல்லா அது எல்லா பிடிக்கவே செய்யாது சுத்தமா
ம் அதுதாங்க ஆனா ஒடம்பு கெல்தி எனக்குமே பிடிக்காதுங்க இப்பமே எனக்கு எப்பவுமே வந்து என்னன்னா ஒடம்புல வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீமோகுளோபின் டானிக்ல அ டேப்லெட் குடு குடுத்தாங்கங்க முந்தா நேத்து என்ன பண்ணிட்டே அப்டின்னா எப்பயு மத்தியான தா போட சொல்லி குடு குடுத்தாங்கங்க நைட்டு போடலா ட்ரை பண்ணலா சாப்ட்டோம்ன்னா படுத்து தூங்கிட்டா தூங்கிருலா ஏன்னா எனக்கு சாப்ட்டா மாத்திர ஒத்துக்க மாட்டேங்குதுங்க ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு ஒத்துக்கமாட்டுங்குது அதனால என்ன பண்ண சேரி நைட்டு போடலனு போட்டுட்டே எனக்கு வாமிட் மேல வாமிட்டுங்க நைட்டு பன்னெண்டு மணி எந்திரிச்சு வாமிட் பண்ணேங்க
அது அப்டிதா சில சில ஒடம்புக்கு வந்து அது ஏத்துக்காது
அ ஒத்துக்குலங்க அதுக்குதா எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்டின்னா நான்வெஜ் சாப்ட சொன்னோ கறி இப்ப கூட வாங்கிட்டு வந்து குடுக்கறோ சாப்டு சொன்ன சாப்ட மாட்டீங்க இந்த மாத்திரை சாப்டு திட்டு அவஸ்தப்பட்டுட்டு எங்க உயிர் எடுக்கறன்ட் வீட்டுல செம்ம திட்டுங்க அதனால இப்ப எல்லா என்ன சொல்லிருக்காங்கன்னா டெய்லியு இல்லனா ரெண்டு நாள் மூணு நாளு அஞ்சு நாளுக்கு ஒரு தடவ வந்து முட்ட சாப்டணும் பாதி எல்லா நாங்க வாங்கிட்டு அந்த குடுக்கற எல்லா சாப்டணும்னு எங்க சொல்லி திட்டி வச்சிருக்காங்க என்னைய
அதனால எல்லா இப்ப சாப்டுறீங்க
ஆமாங்க இப்ப கொஞ்ச கொஞ்சமா எல்லாமே சாப்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க
ஒ சேரி சேரி
என்ன ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலய தலவலி வேற வருதுங்க எனக்கு தலவலினா என்னானே எனக்கு தெரியாதுங்க ஆனா இப்ப எல்லா எனக்கு தலைவலிக்குதுங்க டாக்டர் கிட்ட போயி கேட்டா ரத்தம் கம்மியா இருந்தாலுமே தல வலிக்கு அதனால மூணு மாசோ நா மாத்திரை குடுக்குறேன் அந்த மூணு மாசோ சாப்டு அதா ரத்தம் ஏறுன்னு குடுத்தாங்க எனக்கு அது ஒத்துக்கவே மாட்டுங்து ஆனா எங்கந்துருங்க சாப்டுறது
நீங்க அந்த மெடிசன் கூடயே நெறைய இந்த ரத்தம் விடுற மாரி உள்ள ஹெல்தி ஃபுட் எல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு கொஞ்சோ சீக்கிரமே செரியாயிடு
கண்டிப்பாங்க அதங்க முயற்சி பண்ணிட்டுருக்க பீட்ரூட் சாப்ப சாப்டுறேன் கொஞ்சம் முருங்க கீர சாப்ட்டுட்டு இருக்கே கறினா இப்ப கொஞ்சு சாப்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கே
சாப்டுங்க அதெல்லா நல்ல ரெத்தம் ஊறக்கூடிய ஐட்டம்
கண்டிப்பா கண்டிப்பா நா முயற்சி பண்றேங்க நீங்க சொன்ன மாரி உங்க கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பேசுவோ நன்றி வணக்கம்
றி வணக்கம்